நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க தோழி இப்ப பாத்தீங்கன்னா தோழி கொஞ்ச நாளாவே என்ன எல்லோரு குண்டா போயிட்ட குண்டா போயிட்டேங்கிறாங்க தோழி நானு எதோ எதோ பண்ணி பா க்கற இத சாப்ட்டு பாக்கற அத சாப்ட்டு பாக்கற ஒன்னு ஆக மாட்டேங்குது தோழி ஒரு நேரோ செரி நம்ம வந்து அ இந்த இவ்ளோதா சாப்படணு அப்டினு இந்த சாப்பாட்டு கட்டுப்பாட்டுல இருந்தாலு ஒரு நேரோ சாப்ட்டற தோழி இதுக்கு என்ன தா தோழி பண்றது எத எதெல்லா பிடிக்குமோ அதெல்லா எல்லாத்தையும் ஒது க்கனுமா தோழி ஃபுல்லாவே இத பத்தி எதாவது எனக் கொஞ்சோ ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இத சொன்னிங்கன்னா அத அப்படியே நா கன்டினியூ பண்ணுவ தோழி
தோழி இப்ப பாத்தீங்கன்னா காய்கறிகள் நார் சத்துள்ள காய்கறிகள் கொஞ்சோ அதிகமா சாப்டுங்க தோழி
சரிங்க தோழி சரி
அ அரிசி ஐட்டத்த கொஞ்சோ கம்மி பண்ணிக்கிட்டு இந்த சிறுதானியங்கலா இருக்குல்ல அது கொஞ்சோ சேத்து சாப்படலா தோழி இப்ப ஸ்வீட் வந்து சாப்டாதீங்க டீ காஃபி எல்லா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க தோழி
சரி எனக்கு அது ஒன்னு தா தோழி கஷ்டமா இருக்கு டீ குடிக்க மாட்ட தோழி ஆனா காஃபி குடிக்கலன்னா எனக்கு வந்து தலவலி வந்துரு அது ஒன்னுதா தோழி ரொம்ப கஷ்டமா இருக் கு ஆ அப்பயு இருந்த தோழி ஒரு வ ஒரு வேள மட்டு வட காஃபி குடிச்சுட்டு ஒருவேள மட்டு காஃபி குடிச்ச அப்புடி ஆ அப்பப்ப தலவலி வந்துரு தோழி அத கொஞ்ச கொஞ்சமாதா நிருத் தணுமோன் எனக்கு தோணுச்சு இப்ப என்னன்னா எனக்கு அப்பப்ப இந்த மாரி இல்லன்னா உடல் சோருவாயிடுது சரி நம்ம இல்ல அத கண்ட்ரோலா வச்சுக்கணு இப்டி சாப்பட்னு அப்டி சாப்பட்னு ஒரு நேரோ சாப்பிடாமலே விட்டுரேனா அதனாலயே உடம்பு சோறுவாயி எதாவது உடம்புக்கு வந்துடுது அதுக்கெல்லா என்னதா தோழி சாப்பட்ணு காலையில மதியோ சாந்தரோ அப்படி சொல்லுங்க தோழி எனக்கு
இப்ப பாத்தீங்கன்னா கா காலை உணவு வந்து கொஞ்சோ நல்ல விதமாவே மதிய உணவு அத விட கொஞ்சோ கம்மி எடுத்துக்குன் நைட் உணவு நீங் க ஆர்ற ஏழு மணிக்குள்ளாற நைட்டு உணவ முடிச்சுடணு தோழி அது ரொம்ப முக்கியமான விஷயோ அது ஆமா ஆ அது பாத்தீங்ன்னா இப்ப சப்பாத்தியுமே சாப்ட கூடாதுன் சொல்றாங்க தோழி நீங்க பாத்தீங்ன்னா இட்லி தோ இட்லியே நைட்ல சாப்புல்லா இட்லின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புடிச்ச உணவு ஏனா அரிசிய ஊற வச்சி வெ ம் உளுந்த ஊற வச்சி வெந்தயம் போ ட்டு அத அரச்சி அத புளிக்க வச்சி அத நம்ம சாப்பறோ இல்லையா வேக வச்சி ஆவியில வேக வச்சி சாப்பறோ இல்லையா அதனால பாத்தீங்கன்னா இட்லி ரொம்ப நல்ல உணவு தா அது நம்ப அதிக அளவு எடு த்துக்கிடாம சிறிதளவு எடுத்துக்கிட்டு காய்கறிங்க அந்த மாரி ப்ரோட்டீன் ஃபுட்டு நறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது
நல்லது தோழி சரிங்க தோழி சரிங்க இப்ப என்னனா தோழி இரவு நேரத்துல நீங்க ஏழு மணிக்குள்ள முடிக்கணுன் சொல்றீங்ளா அப்டின்னா அதுலயுமே ஏதா து ஒரு காய்கறி அப்டி இல்லேனா இந்த சூப்பு மாரி வச்சு குடிச்சிட்டு பேசாம இருந்திர்லாமா தோழி
ஆம் குடிக்கலா தோழி நீங்க தாராளமா செய்யலா என்னன் கேட்டீங்கன்னா செல பேருக்கு கொஞ்சோ அரர அர வயிறு ரொம்புனாத தூக்கோ வரு தோழி அந்த மாரிலா உங்ளுக்கு பிரச்சன உண்டா
எனக்கு சில நேரோ அப்டி வரு வா இருக்கு தோழி
ஆமா தோழி நீங்க அதனால ஒரு சிறிதளவு சாப்பாடு சாப்டலா நம்ளுக்கு தூக்கமு முக்கியோ தா இல்லையா சாப்பாட்ட விட எல்லாத்தையு விட தூக்கோ ரொம்ப முக்கியோ தோழி ஒரு ஏழு மண் நேரமாது தூங்கணூன் சொல்றாங்க
அ ஆமா தோழி நானா அந்த அளவுக்கு தூங்க மாட்ட தோழி தூங்க மாட்ட தோழி பண்ணண்டாவோ அப்றோ நடுவுல முழிப்பு வரு திரும்பி சீக்கிரமாவே எந்திரிச்சிருவ தூ தூக்கோ வராது தோழி எனக்கு
அப்டியா நீங்க வந்து உங்க ஹார்மோன்ஸ்ல்லா செக் பண்ணுந் தோழி பிளட் செக் பண்ணுங்க அ தையிராய்டு அந்த மாரி
இருக்கு தைராய்டு இருக்கு தோழி நா அது தைராய்டுக்கு டே மாத்திர சாப்ட்டுட்டு தா இருக் க ஆனா என்னனா நா இப்போ தைராய்டு செக் பண்ணி நா மூணு வர்ஷோ ஆயிட்டு தோழி போவே இல்ல அப்டியே இவ இவந்தான் பாத்து ட்டே இருந்துட்டனா அதனால போல இத்தனைக்கோ பக்கத்துலயே தா இருக்கு நடந்து போற தூரோ தா அது கூடோ போவாம நா அப்டியே அலட்சியமா இருக்க தோழி
இப்ப தைராய்டுக்குமே நீங்க ஹோமியோபதி அந்த சித்த மருத்துவோ ஆயூர் வேதோ அந்த மாரி நீங்க எடுத்துக்கிட் டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கியூர் ஆயிடு தோழி
அ இப்டிதா தோழி சொன்னாங்க நானு சென்னையில எழில்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக் டர்ட காம்ச்சந்தோழி அவர் வந்து அ கேர்ளாலந்து வந்து இங்க பாக்கறாங்க இங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க போலக்கு அ அ அவுங்க தா சொன்னாங்க அவுங்கள்ட்ட இர்ந்து மா த்திர வாங்கி சாப்ட்டுட் தா இருந்த எனக்கு என்னனா எனக்கு தோணுச்சு இன்ன வெல்ல அது எப்டி ஃபுல்லாவே ம் சரி ஆயிடுன் சொல்றாங்க அதுதா புரியில நம்ம செக் பண்ணம் போதுலா ஒன்னு கூட இருக்கு இல்லேனா கொறஞ்சிடுது அப்போ அதுக்கு தகுந்த மாரி எத்தன மாத்ர நமக்கு எழுதி தராங்க தைராய்டுக்கு ஆனா அவுங்க குடுக்குற மருந்து சுத்தமாவே சரி ஆய்டோ இன்னம வரவே வராது அப்டின்ல்லா சொல்றாங்க தோழி
அது உண்ம தா தோழி அந்த மாரி நா ஒரு ட்ரீட்மெண்ட் கூட ஹோமியோபதியில எடுத்துட்ருந்தே எனக்கு கொஞ்ச நல்லாவே இருந்துச்சு ஹோமியோபதி ஆகட்டும் ஆயுர்வேதம்மாகட்டு நம்புளுக்கு ஃபுல் க்யூர் கெடைக்கு
அப்டிங்ளா
அது நீங்க எலோபதி எடுத்த விட இது கொஞ்ச நல்ல ட்ரீட்மெண் தோழி இது நா அனுபவத்துல ஸ்
ஹோமியோபதி
ஆமாம் தோழி ஆ செல விஷயங்கள்லா அது முடியாதுங்கிறப்ப இதுல முடிச் ச்சு காட்டுவாங்க தோழி அது முடியாது பண்ண முடியாது இந்த மாரி அறுவை சிகிச் சைக்கு போனு அப்டிங்குறத கூட இல முடி
ம்
அப்டினு சொல்லி முடிச்சு காட்டுவாங்க தோழி அந்த மாரி ட்ரீட்மெண்ட்லா உண்டு கண்டிப்பா உண்டு ஆயுர்வேதலியா ஆகட்டு ஹோமியோபதியில ஆகட்டு
தெரிஞ்சவங்க தோழி இந்தமாரி அவர்ட்ட போய்ட்டு தைராய்டுக்கு அவங்ளுக்கு நா நூறு நா இதுக்கு எம் ஜி போட்டுட் இருந்தாங்க போலக்கு அவர்ட்ட போயி சரியாகி இப்ப அந்த தைராய்டுக்குள்ள மா மாத்திரையே போட்றது இல்ல தோழி கேட்டாக்கா எனக்கு இல்ல செக் பண்ணிட்டே தைராய்டே இல்ல அப்டின் சொல்றாங்க தோழி அதுதா எனக்கு நம்ப முட்லையா ஆனாலு ஒரு நேரோ ஆச்சிரியமாவு இருக்கு சே நம்பளு அப்டி சாப்ட்டு இருந்தா நமக்கு சரியாயி இருக்கு அந்த மாத்திர போடாமலே இருந்துருக்லாமோ காலைல காலைல எந்திரிச்சு போட்டு டு திரும்பி அர மண் நேரோ கழிச்சுதா ஏதாவ்து வே தண்ணி லிக்விடா வயத்துக்கு போட்றது இப்பில்லா இருக்குல்ல தோழி எனக்கு தோணு ஒவ்வொரு நேரோ நம்பளு இப்டி சாப்ட்டு இருந்தா நமக்கு சரியாயிருக்குமோ இல்லா இல்ல அதுல்லா உண்மையா பொய்யா அதெல்லா அப்டில்லா தோணு தோழி எனக்கு
இல்ல தோழி அது அனுபவோ உண் எனக்கு அனுபவத்துல நடந்த உண்ம அது நா ஹோமியோபதி மருந்து எடுத்திருக்கே ஆயுர்வேத மருந்து எடுத்திருக்கே எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொஞ்சோ நல்லாவே ஒர்க் ஆனுச்சு அலோபதிய விட அது நல்ல ஒர்க ஆனுச்சு
சரிங்க தோழி சரிங்க தோழி ஆனா நீங்க சொல்றதும் கரெக்ட் தா நா அதையும் பாத்திருக்கே எங்க பெரியமாக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இருமல் வந்து வந்ததுன்னா உடவே உடாது படுக்கவு முடியாது பத்து பதினஞ்சு நாள் அப்டியேதா இருக்கு தோழி அப்புறோ வந்து யாரோ சொல்லிதா இந்த மாரி ஹோமியோபதிட்ட போயி அப்பயும் அவுங்க ஒரு அவர் வந்து மூணு வா மூணு வாட்டி வர சொன்னாங்க மொதல்ல மருந்து கொடுத்து மூணு மாசோ கழிச்சு திரும்பி வர சொன்னாரு அவுங்க அப்பயு சாப்ட்டுட்டு தா இருந்தாங்க ஆனா சரியாவுல என்னது இது எதுக்கு போய் அவர்ட்ட போய்கிட்டு விட்ற போறே விட்ற போறேன்னாங்க அப்பயு அதெல்லா முடிச்சுட்டாங்க முடிச்சு கொஞ்சோ இருமல் கம்மியா இருந்து அவங்ளுக்கு தெரிஞ்சது போலருக்கு ஏதோ அனால்ல திரும்பி போனாங்க இப்ப அது நல்லா சரியாயிட்டு தோழி அதையும் தாண்டி அவங்களுக்கு இருமல் வந்தா அந்த ஹோமியோபதி சாப்ட்டாங்கன்னா உடனே சரியாயிடுது தோழி அவுங்கள பாத்துட்டுதா இப் இப்ப நீங்க சொன்னது அவங்களெல்லா பாத்துட்டு தா இப்ப எனக்கு சரி போய் நம்ம காமிக்கணுன் தா இருக்க தம்பியையு காம் சுட்டு என்னையு காமிச்சுட்டு வரணு தோழி ஃபஸ்ட்டு
தோழி கொழந்தைய ரொம்ப பத்ரமா பாத்துகங்க தோழி அலோபதி மருந்த அவாய்ட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இந்த மாரி ட்ரீட்மெண்ட் குடுக்கலா தோழி
கரெ சரிதா தோழி கரெக்ட் தா ஏனா இந்த நார்மலா போற மருத்துவரு ஒவ ரொம்ப ஹெவியால ஓவர் டோஸ் அப்பிட்லா குடுத்தாலா ஒவ்வொரு நேரம் இவனுக்கு வாய்லா புண்ணா போய்டு ரொம்பலா கஷ்டப்பட்டுருக்கா தோழி தொண்ட முடியு புண்ணா போய்டோ உடனே அதுக்கு ஒரு மருந்து எழுதி தருவாங்க நா இந்த வாட்டிலா பாத்தா போவே இல்ல தேங்கா பாலு நெய்யு அப்டியே குடுத்து குடுத்து தேத்திட்டே தோழி இந்த வாட்டிலா